ரோ
ஹலோ
இப்ப கேக்கா
ஆ கேக்கு
ம் நல்லா தெளிவா கேக்குல அதுல
அ வாய்ஸ் க்ளியரா இருக்கு எந்த பேக்ரவுண்ட் சவுண்டுமே இல்லாம
ஆமா ஆமா ம்
ம் சாப்ட்ட நீ சாப்ட்டியா
சாப்ட்டாச்சு நேத்து கிருஷ்ணா மாமா கால் பண்ணுச்சு
ஆமா தேரோட்டத்துக்கு கூப்புன்னே இன்னிக் காலையே ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்துச்சு
அப்படியா நா அதா போன போன வருஷம் மாதிரி கூப்டுட்டே இருப்பாரு அப்டின் நெனச்சே ஒன்னு நீ நீயு ஒண்ணு சொல்லலையா எங்கிட்ட செரி அப்போ உனக்கு வர்றதுக்கு இஷ்ட இல்ல போல அப்டின் சொல்லி உட்டுட்டே ஹலோ ஹலோ ஹலோ